நல்லா இருக்கீங்களா
கேக்குதா சிஸ்டர்
ஆ கேக்குது சிஸ்டர் சொல்லுங்க நல்லாகிங்லா
என்ன சிஸ்டர்
டர் கேக்குதா
ஆ கேக்குது இப்ப கேக்குது அ ஹலோ
ஆ சொல்லுங்க சிஸ்டர்
எப்பிடி இருக்கிங்க இல்ல சிஸ்டர் எல்லாரு சாப்படணு நீங்க சாப்டாச்சா
ஏ இங்க இனிமேதா சிஸ்டர் சாப்புனு
சேரிங்க சிஸ்டர்
என்ன சாப்பலான்னு தெரியல
சிஸ்டர்
டின்னர் என்ன செஞ்சீங்க
என்ன புரியல
சாப்பாடு என்ன செஞ்சீங்க
இங்கன் நாங்கோ ஹோட்டல் வச்சிருக்கோ சிஸ்டர் மாமனார் மாமியார் ஹோட்டல் வச்சிருக்காங்க அதனால காலையில டிஃபன் நைட்டு சாப்பாடு அங்க இருந்து வந்துரு
அப்பிடியா உங்களுக்கு ஃபுல் டே ஃபிரிதா
ப் அதனால எனக்கு அதெல்லா ரொம்ப தெரியாது லவ் மேரே ஜா ரொம்ப தெரியாது எங்க வீட்டு்யும ஒரே பொணா அதனால இங்க மத்தியோ சமைக்கனால எல்லாருக்குமே அத்தயே சமைச்சிருவாங்க எப்பமாது நா எங்க வீட்டுக்கு அம்மாங் ங்க எதா சமச்சா‌ அம்மாவு குடுத்துடுவாங்க அ இப்பதா ஒன் மன்த் ஒன் அன்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆகுது நாளைக்குட
ம்‌ ஓகே ஓகே வெள்ல எங்யு போனீங்ளா?
அ வெளிய எங்யு ஆ இப்ப ரீசண்டா ஊட்டிக்கு போயிட்டு வந்தோ
ஊட்டி எப்டி இந்ச்சு கிளைமேட்லா நல்லாருந்து
ஆ நல்லாந் து கிளைமேட்ல நம்ம ஊர கம்பேர் பண்ணும்போது அங்க சில்னு ரிலேடிவ் வீடு அங்க இருக்கு சோ டூ டேஸ் அங்க தங்கி சோ அந்த மாரி போயிட்டு வந்தோ
எந்தெந்த பிளேஸ் எந்தெந்த பிளேஸ்க்லா போனீங்க? பை க் ல போனீங்ளா?
ஆ அவுங்களோ ட பஸ் பைக்ல நாங்க ரெண்டு பேரு போயிட்டு வந்தோ புது எஸ்பீரியன்ஸா இருந்ச்சு அங்கருக்க எல்லா எடம்மே ஃபால்ஸு தொட்டபெட்டா பைன்ஃபாரஸ் ட்டு போட்டிங்கு சோ அந்த மாரி பொட்டானிக்கல் கார் டன் எல்லா எடத்துக்குமே போயிட்டோ
நல்லாருந்துச்சா சிஸ்டர், நா ஊட்டிக்கு போனதில்ல நெக்ஸ்ட் டைம்தா ட்ரை பண்ணி பாக்கனு
ஆ நல்லாருக்கு நீ வந்து ட்ரை பண்ணி பாக்லா ஆனா வந்து நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு மட்டுந்தா நம்ம ஊட்டி சொல்ல முடியு மத்தபடி நம்ம நறையா பிளேசஸ் நம்ம அங்க போய் பாக்கன்னா நம்ம அதுக்கு வந்து கொடைக்கானல் பெஸ்ட்டு‌ இத விட கொடைக்கானல் பெஸ்ட்டுன் சொல்லா
கொடைக்கானல் போயிருக்கீங்ளா?
ஆ கொடைக்கானல்க்கு முன்னாடி போயிருக்கே அடு த்து நெக்ஸ்ட்டு கொடைக்கானலுக்கு ஒருக்கா போனு
இந்த ஊட்டிக்கு பட்ஜெட்லா எப்டி வந்ச்சு?
நாங்க வந்து போனது எப்புன்னா அங்க ப ரிலேட்டிவ் வீட்ல ஸ்டேயா சோ எங்ளுக்கு மதிய சா பாடு நைட்டு மட்டு ரிலேடிவ் வீ்ட்ல மார்னிங்கு நைட்டு அங்க சாப்டோ நாங்க அல்ரெடி நாங்க வந்து மேரே ஜு முஞ்சு விருந்து வைப்பாங்க சோ விருந்து வந்து அவுங்க சித்தி வீட்ல ஈரோட்ல வச்சாங்க சோ அங்க ஒரு டேஸ் போயிட்டு தோத்துக் குடி போயிட்டு அந்த மாரி ஆட்டோ
ம்
எங்களுக்கு வந்து ரொம்பலா இல்ல ஆ நீங்க வந்து வியூஸ் பாக்குறதுக்கு போட்டோஸ் எடுக் இதுக்கு சொந்த மாரிலா நம்ம செ ஆகு இன்னு நம்ம நெறைய எட பாக்கணு அந் இந்த மாரி தா கொடைக்கானல் பெட்ரா இருக்கு சொன்னாங் ப்ரெண்ட்ஸ் கூட டூர் போனாங்க போன வருஷ அப்ப கொடைக்கானல் நல்லா இருந்து சொன்னாங்க ஆ அங்கதா நல்லா இருக்கு சொன்னாங்க அதா நீ வந்து அங்க ஓர் நாள் போய் உங்க இத விட அவங்க நெறைய எட இருக்கு அந்த மாரி அவங்க சொன்னாங்க
கொடைக்கானல்ல நானு அந்த அந்த குணா மூவி இந்த மூவில பாத்ததா அந்த பிளேஸ்ல அப்பறம் அந்த அந்த டைத்துல நெறைய பேரு அங்க போயிந்திருக்காங்க நாங்களு போம் நெக்ஸ்ட் டைம் போவோ
ஒருக்கா ஏ வீட்ல இருந்து அம்மா அப்பா கூட ஒருக்கா போயிருக்கே கொடைக்கானல் நீங்க இப்ப தா நாய்க்கு முஞ்சோ
ஆ ஆமா இப்பதா மும் நாங்க கேரளா போயிருந்தோ
சேரி சேரி உண்ம எத்தன மனஷ ஆகுது
தந் த
சிக்ஸ் மந்த் நாங்க ஓகே சிஸ்டர்
கேரளா போயிருக்கீங்களா
புரியல இல்ல கேரளா போனது கெடையாது டஸ்
ஆமா போட் வொஸ் போட் வொஸ்ல அந்த அளவுக்கு ஒண்ணு இல்ல ஃபுட்டு என்னமோ நம்ம ரூம்ல ஸ்டே பண்ற மாரி இருக்கு ஒரு ஒன் ஆர் டூ ஆர் மட்டு போட் அப்டி நகந்துகிட்டே இருக்கு லைட்டா ரொம்ப ஸ்பீடா எல்லா போமாட்டாங்க ஆ ஃபுட்டு சர்ச் பண்ணி பாக்கலாம் ஆமா ஆலப்புழா
ம் அங்க என்ன ஃபேமஸ் ஆலப்புழால்ல ஃபூட்ஸ்ன்னு சொல்லும் போது
புட்டு புட்டு இருக்குல புட்டு குடல்ல க என்ன கடலை கறி சொல்றாங்க அது நல்லா இருந்துச்சு ஆமா ஆனா அங்க உள்ள ரைஸ் வந்து நமக்கு செட் ஆகுமானு தெரியாது
நம்ம ஊர்லயுமே புட்டு எல்லாம் வைப்பாங்க ஆனா அது கடலக்கறி வைக்க மாட்டாங்க எங்க ஊர் சைடு மாம்பழம் அப்பளம்
ஆமா நம்ம அந்த மாதிரி சாப்பிடுவோம் அவுங்க வந்து புட் டுன்னா கடலைக்கறி முட்டை கறி அந்த மாதிரிதான் அவுங்க செய்யறாங்க அது கொஞ்சம் டிப் அங்க அதான் அது அதிகமா ஃபேமஸ் ஆமா இந்த மாதிரிதான் இருக்கும் ஆனா வேற வேற ஷேப்ல செய்யறாங்கள கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்
செர் செர் சப்போர்க்கா அந்த அங்க போய் அந்த ட்ரை பண்ணலாம்னு சொல்றீங்க
பண்ண அதிகமா வந்தன்னா அந்த கோக்கனட்டு அதுதான் நாங்க ஃபேமஸ் பாத்துட்டு வந்தோம் அப்புறோம் ஒண்டர் லாலாம் போயிருந்தோம் ஒண்டர்லா நறையா ஆ வாட்டர் கேம்ஸு
ம் ஒண்டர்லாவுக்கு வந்து நா நான் கொச்சின்யில்ல இருக்குற ஓண்டர்லா க்கு ஸ்கூல் ட்ரிப்ல ஸ்கூல் ட்ரிப்ல காலேஜ்ல பி காம் பண்ணும் போது நான் போனேன் பைனல் இயர்ல அது நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட போனது அதுல நல்லா இருந்துச்சு வேற எங்க நீங்க அப்ப இந்த மாதிரி எல்லாம் மூணார் போனீங்க அப்டி தானே
ஆமா மூணுாரு அப்புறோம் வந்து நாங்க அந்த வாகை வர்காலா பீச் தெரியும் ஆ அங்க போல வர்கால பீச்சிக்கு போனோம் அது நல்லா வியூ பாயிண்ட் ஆமா அது ஸ்மால் கோவன்னு
ஆமா ஆமா ஆமா
அது செம்ம வேவ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சம்ம பிளேஸ் அது
ஓ அந்த மாரி கேரளாக்கு போனோனு ஒரு ஆசை இருக்குது சிஸ்டர் அங்க அந்த கோயிலுக்கு எல்லா போன ஒரு குருவாயூர் கோயிலுக்
ஆமா அந்த ஜடாயு மலையில வந்து ஒரு கோயில் இருக்கு அங்கயுமே அந்த கேபிள்ரைடிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு
ஆனா அங்க வந்து கொடைக்கானல்ல வந்து அந்த மாரி நம்ம வந்து அ அந்த ஜம்பிங் ரைடிங் அந்த மாரிலா இல்ல
ம் இருக்கு போல நமக்கு தெரியல அது தெர்ல என்னன்னு
நாங்க விசாரிச்சோ ஆனா அது இல்லனு தா சொன்னாங்க ஆமா
நீங்க கேரளா ட்ரைப் பண்ணி பாருங்க இங்க நிறைய பிளேஸ் இருக்கு அப்டியே கண்டின்யூவா வந்துட்டு இருந்தம்னா லாஸ்ட்டா ஃபைனலா வந்து கன்னியாகுமரி வந்தோம் கன்னியாகுமரி வந்து அங்க சன்ரைஸ் பாத்துட்டு
எங்க ஊரு சிஸ்டர் கன்னியாகுமரி ஆனா நாங்க வந்து அடிக்கடி போறது
ஃபைனல்லா அப்டியே வந்து லாஸ்ட்டா வந்து அப்டியே டிரிப் முடிச்சிறுச்சு
ஆ நாங்க வந்து கன்னியாகுமரி தா ஒரு ஏரியா சோ நாங்க வந்து இங்க அடி எங்களுக்கு எங்க சும்மா வெளிய போன கன்னியாகுமரி போறது டூரிஸ்ட் பிளேஸ் எல்லா இங்க தா வாரிங்க நம்ம வந்து அங்க வெளிய போறோம் எல்லாரு வாராங்க
ஓகே ஓகே சிஸ்டர்
ஆ
எங்களுக்கு லாங் தான் ஆ நல்லா இருந்துச்சு‌ ஆனா ம்
என்ன சிஸ்டர்
இல்ல நா எங்களுக்கு லாங் தான் நாங்க பாத்தோம் சன்ரைஸ் பாத்தது கொஞ்சோம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு
அ ஓகே ஒகே இங்க வந்து எல்லாமே நல்லா இருக்கு வந்து கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது அப்றோ சன்ரைஸ்சு சன்செட்ஸ்சு எல்லாமே நல்லா இருக்கு விவேகானந்தரா அ திருவள்ளுவர் ஸ்டேச்சூ எல்லாமே
என் பிளேஸ் போயிடலாமா
என்ன சிஸ்டர்
நெறைய பிளேஸ் போயிருக்கோம் தா இங்க ராமேஸ்வரம் இதெல்லாம் போய் இருக்கீங்களா
ஆ ராமேஸ்வரம்லாம் போயிருக்கேன்
தனுஷ்கோடி லாஸ்ட் அந்த டே நல்லா இருக்கும்
ம் தனுஷ்கோடி அங்க ஒரு கோயிலாம் அங்க எல்லா போயிருக்க அம்மாவ அப்பா கூட போகும்போது அவரு அம்மா பேமிலி கூட நாங்க வந்துன் டிவோஷனல் ட்ரிப்பு ஃபுல்லுமே கோயில் தான் அப்ப ராமேஸ்வரம் அந்த கோயிலுக்குல்லாம் போயிட்டு ஏங்க அந்த இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம்
ம் நல்லா இருந்துச்சு தனுஷ்கோடி லாஸ்ட்டு
ஆமா கேரளா லா ஊட்டி ட்ரை ப ஐ மீன் ஊட் ஊட்டி அண்ட் கொடைக்கானல் ட்ரை பண்ணலாம்
தெட்டப்பேட்ட எல்லா என்ன ஸ்பெஷல் அங்கலாம்
அது வந்து தொட்டப்பட்ட வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஹையஸ்ட் பீக்
மழையின் ராணியின் சொல்வாங்க இல்ல ஊட்டிய
போய் லாஸ்ட்மினிட்
அது பயமா இருக்காது சிஸ்டர் ரொம்ப அந்த ஒன் வே தானே அந்த ரோடு
அ சில பேத்துக்கு பயமா இருக்கு எனக்கு வந்து அங்க போய் அவங்க ரிலேட்டிவ்வோட பைக் இருந்தனால ஸ்கூட்டி தான் சோ நானும் ஓட்டேன் அவங்கள டிரைவ் பண்ணு
நீங்களும் ட்ரைவ் பண்ணீங்களா அ நல்லா இருக்கும் அது கிளைமேட்டும் நல்லா இருக்
ஆமா காரும் டிரைவ் பண்ணுவேன்
அது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்சு
ஆமா
ஆ
வேற சொல்லுங்க சிஸ்டர்
வேற ஊட்டில சாக்லேட்லாம்
ஆ சாக்லேட் பேக்ட்ரீல போனோம் ஆனா ரொம்போ நல்ல டேஸ்ட்ன்னு சொல்ல முடியாது நார்மல் சாக்லேட்தான் மேபி அது சாக்லேட் பிடிச்சவங்களுக்கு அந்த மாரி இருக்குமா எனக்கு ரொம்ப சாக்லேட் மேல எல்லா இன்ட்ரெஸ்ட் இல்ல
ம்‌ எனக்கு ரொம்ப புடிக்கு நா ஊட்டிக்கு போனா சாக்லேட் வாங்கணுன் தா இரு க்கே ஆனா போகவே இல்ல இன்னு போகனு ஆனா அது வந்து கண்ணா இல்ல கண்ணும்‌ நம்ம முன்னாடியே அங்க வந்து பேக்ட்ரிலெல்லாமே சாக்லேட் செஞ்சு காட்டுவாங்ளாமே அந்த மாரி பிளேஸ்க்லா போனீங்ளா?
இல்லெல்ல அந்த மார்லா போல அதுலா வந்து அவுங்க ரேட்டு கேப்பாங்க அதுக்குன் தனி ரேட்டே உண்டு அதே போல நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரில பேய் க ஒரு கு சாக்லேட் வாங்கும் போது அது ஹை ரேட்டு அத் நீங்க வந்து அல்ரெடி சாக்லேட் ஃபேக்ட்ரி பேய் வாங்காம அது வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க செல எடத்துல அங்க போய் வாங்கும் போது டேஸ்ட்டு நல்லாரு க்கு சாதா கடைல வாங்கத விட நாங்க ஒரு ஸ்வீட் மட்டு அந்த ஃபேக்ட்ரில போயி வாங்குனோ ஐ மீன் அந்த ஃபேக்ட்ரில அவுங்க சேஞ்சாங்க வச்சுட்ருக்காங்க ஒரு பெரிய பேக்கரி கணக்கா அங்க அவுங்கது வந்து டேஸ்ட் நல்லாருந்துச்சு மத்தத கம்பேர்
ப்ரைஸு ப்ரைஸ்லா எப்டி இருந்துச்சு ரொம்ப ஹையா இருந்துச்சா இல்ல
என்ன சிஸ்
ரேட் ரேட்டு வெலையலா எப்டி இருந்துச்சு கம்மியா இருந்துச்சா இல்ல
தெரிம்மா ஸ்பெஷல்
ம்
கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க என்னன் தெர்லயே
ஆ அங்க வந்து வர்க்கினு ஒன்னு சொல்றாங்க
வருக்கி ஆ ஆ வர்க்கி வர்க்
அதா அங்க வந்து ஸ்பெஷல் ஆனா அதுமே ரொம்ப டேஸ்ட்டுன் நம்ம சொல்ல முடியாது
அப்டியா
ஆமா நாங்க வர்க்கி வாங்கிட்டு வந்தோ அம்மா வீட்டுக்கு இங்க மாமியார் வீட்டுக்கு அப்பறோ ரிலேட்டிவ்ஸ்க்லா வாங்கிட்டு வந்தோ வர்க்கி இங்க யாருமே சாப்புல்ல
அத அதிகமா யாரு விரும்ப மாட்டாங்க லைக் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி
ஆ அ நா வந் சரி டேஸ் பண்ண அத
நா எப்டி சொல்றது போன ஜென்ரேஷன் வேணா அத அதிகமா சாப்டுவாங்க இப்பல்லா அது அதிகமா யாருமே சாப்றதுல்ல
நா வந்து அ வர்க்கி வந்து இப்போ நாங்க எங்க ஊர்ல வந் ந்து ஒரு எக்ஸிபிஷன் ஒன்னு போட்டாங்க அங்கதா அந்த பொருகாச்சிலதா வர இக்தி இருக்கதே எனக்கு தெரியலங்க ஹஸ்பண்ட் வீட்டுல வாங்னாங்க அப்ப இப்பிடி எதோ ஊட்டிக்கு ஸ்பெஷல் அந்த மாரி சொன்னாங்க ஏ நாத்தனாரு அப்புறோ சரி ட்ரை பண்ணோன அவங்க நாத்தனா மேட சாப்டுவாங்க அவுங்க இப்ப ஒர்க்ல இருகாங்க கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்ருகாங்க இனி இந்த வீக் வருபோது அவங்கதா சாப்டுவாங்களா இருக்கு
ஓகே சிஸ்டர் ஓகே சேரி ஓகே சிஸ்டர் ஆ பாப்போ கண்டிப்பா மீண்டும் அப்பல சந்திக்கலா ஓகே தேங்க்யு ஓகே தேங்க்யு